அ செரி
ம்
எங்க அம்மா இன்னிக்கி வேலக் போனாங் இல்ல
ஆமாமா கேக்குன் நெனைச்ச என்னாச்ச
அ இங்கே பாத்ருக்காங்க எ ஒரு மாரி உங்ளுக்கு சின்ன கட மாரி தானமா பத்துகுட்டு வாங்குன தான ஆ எடுத்து குடுக்குறது எடுத்து குடுத்தா இன்னொருத்தருக்கு போய் பிள் போடுவாங்க அந்த மாரி தா
சம்ப்ள எவ்ளவாமா
சம்பளம் எவ்ளோனு தெரியல அது நா கேட்டுகல எங்க அப்பான் தா என் கூட பேசும் போதுதா அது சொன்ன மாதிரி எனக்கு தெரியல அப்புறம் வந்துட்டு காலைல ஒன்பதரைக்கு போயிட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு தானா
அம்மா எப்படி போயிட்டு வருவாங்க ப வண்டிலா ஓட்டு பெரிமா செரி செரி அம்மாக்கூட அதெல்லா பண்ண தெரியுது ஆனா
சரி சரி எங்கம்மா சொன்னாங் எப்படித்தா போ சொன்னாங்க நா பழகுர பழகர அப்டின் சொல்லிட்டு விட்டுட்ட
சேரி சேரி ஆனா வந்து வண்டி ஓட்ட தெரியாம உங்க வீட்ல வண்டி இருக்கு ஆனா சொந்தக்கப ஒருத்தர் பொண்ணுக்கு நல்ல வண்டி ஓட்ட தெரியு போனா ஒன்னு இல்லயே
நா வந்து என்னைய சிம்பில் எனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியுமா வண்டி வண்டியில இல்லனாலு ஒட்டுவ உனக்கு அது மட்டு தெரியாது அப்புற நீ நெ தங்க்யூ
விடுங்க விடுங்க அவுங்க வீடு கட் டர காசு இப்ப வேற நெறைய சம்பாறிச்சுட்ருக்காங்கல்ல
ம் ம் எனக்கு தெரிஞ்சு அவுங்க அம்மா அவுங்க அம்மா முட்ட வாங்கிட்டு வந்து சைடு சைடா ஒரு பிசினஸ் பண்ணியே
ம் அதுதா முட்ட வச்சு அவுங்கம்மா இப்டி பண்றாங்க
உம் மொதல் மொதல்லளா என்ன பண்ணிட்ருந்தாங்க மொதல்லளா என்ன பண்ணிட்ருந்தாங்க இப்டி முட்ட குடுத்தாங்க அப் அப்படியே எடுத்துட்டு வந்துருவாங்க எல்லா வேகவச்சு
அதுதா ஏனா ஆ ஏனா இது வந்து என்ன பண்றது தங்கச்சி கிட்ட குடுத்துட்டு தங்கச்சி சாய்ந்திரமானா போறால்ல அங்க போய் வித்தறது ஒரு முட்ட அஞ்சு ஒரு முட்ட அஞ்சு அப்டின்னு அப்டி பண்றாங்க ஆனா பேச்சுதா அந்த பொண்ணுக்கு ஒரு கொறச்சலுல்ல எனக் தெரிஞ்சு எதுக்காக இதல்லா பண்ணதுன்னா அந்த கால்ல ஒரு இது இல்லல்ல அந்த பொண்ணுக் கு அந்த ம்மா க்கு வந்து ஒரு
நா சொன்ன நம்ம ஒரு போ போனுல பொறந்த நாளைக்கு போயிருவாங்க அப்ப நாங்க மூனு பேரு சும்மா வீட்டுல வந்துட்டு நகரும் போதே
ஆ நா என்ன அன்னைக்கு நெனைச்சனா அவ ஆடுன நடனத்துக்கு இன் காலைலா போயிருக்கணும் ஒரு நடனம் ஆடுச்சு பாரு அதுக்கெல்லா நா நெனச்சிட்டேன் காலைல போயிருக்கணும்
நீங்க தா நீங்களா அவள ஏத்தி ஏத்தி விட்டுதா இன்னக்கி
அய்யோ சாமி இப்டி ஒரு நடனத்த எ வாழ்க்கையில பார்த்தது
ஏத்தி ஏத்தி விட்டு அப்புறம் ஒரு ஆட்டம் ஆடிட்டா அப்ப கீழ பைக் சொல்லி கொடுத்து என்ன சொன்னானா இது கால்ல செப்பல் போட்ரு விட்டுட்டு ஸ்பேஸ் லா அடுவ செக்வா சொன்னா அப்ப நான் என் சொன்னே பரவால்லை நீ செப்பல் தெரியுது ஒருத்திக்கு வண்டிக்குள்ள கால விட் தெ மாட்கி அப்டின்னு நா சொல்ல
உம் ஆனா நம்ம எதாச்சு அந்த வெரல் பத் த்தியோ அந்த பொண்ணோட ஒடம்ப்
அதுதான் ஆனா மத்தவுங் மத்தவுங்கள பத்தி பேசும்போது வாய் ஃபுல்லா பன்னாத பகுத்து
அதுதான் அதுதான் அப்டியே சிரிப் ப்பாங்க சிரிப்பு வரலைனாலு சிரிச்சிருவாங்க அந்த கருப்பு ஃப்ரெண்டு ஏதாவது சொல்லி சிரிப்பு வர்லைனாலு சிரிச்சுருவாங்க ஏன் அப்டி சிரிக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம கிட்ட வந்துரகூடாது
அதுதான் அதுதான் அன் அன்னைக்கு என்ன பண்ணா இது மாரி நம்ம ஸ்கூல் காமர்ஸ் செட்டு பொண்ணு வந்துட்டு வால்பாறை போயிட்டு அத நம்ம சாந்தி பர்த் பன்டு போலிஸ் சொல்லும்போது நான் கட் பண்றே கட் பண்றேனு பண்ணிட்டேருந்தா த பத்தி பேசுபோது அப்டி ஒரு சிரிப்
அதுதான் அதுதான் அதான் சொல்றே அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ண பத்தி பேசினா மட்டுமே கோவ வரும் மற்ற யார சொன்னாலும் சிரிச்சிருவா ஏன்னா சிரிக்கலேன்னா நெக்ஸ்ட் அந்த பொண்ண பத்தி பேசி
பேசிருவாங்க ஹ்ம் மொத மாதுரி மத்தவங்க மத்த மத்தவங்க மொத மாதுரி மத்தவங்க கிண்டல் பண்ணிட்டானா கொலயால் இருக்கனு அத பிப்ரி வரு பருவத்தவர் துக்கு
உம் உங்க அண்ணாக்கு இனி எத்தன வர்ஷோ ருக்கு
என்னது
ஆஹ் படிக்குறது
படிக்கறதெல்லா முடிஞ்சு எங்க அண்ணாக்கு
போறாரா
ஆமா சரக்கு பட்டி கெலாங்க கம்ப் த்துட்டு வேல ஹ ட்ரெனிங்க்கு போயிட்டு இருக்கா அந்த ட்ரெயினிங் போயிட்டு ஒரு ஒரு மூனு மாசோ ஆறு மாசோ அகுமாமா அஹன் அங்கதா பேய்ருக்
சேரி சேரி உங்க அண்ணா வேலைக்கு போகாமே இத்தன அப்ப பண்றாரு இன்னைக்கு வேலைக்குல்லா போயிட்டா ஒரு இதே ஆய்ரு போல
என்னது
கெத்தாயிருவீங்க போல
கெத்தா போகுனும்லெ
போன சம்பளளால்லாம் வீட்டுல எதுக் கேப்பாங்களா இல்ல அவரே வெச்சுக்கிட்டுன்னு வுட்டுருவாங்களா
கேப்பாங்கனா தெரிஞ்சி அவனே குடுப்பா ம் வீட்டுக்கு அப்டிங்குறே மாரி குடுப் பணத்த என்க் தெரல அது அவரகே கொடுப்பாரா அதுல தெரியல
உம் சேரி சேரி நாளைக்கி அக்கா வந்து இங்க வருவாங்க போல கோவை புதூருக்கு நா சொன்னனா அந்த க்ளிப் ப்பு பல்லுல க்ளிப்பு போட்ருக்கும்ல அந்த பொண்ணு பண்ணது
ஆ சொன்னில ஆ ஆ சொன்னில சொன்னில மதியான தான சொன்னே மதியான
உம் அததா ஓங்கி சொன்னனா மைல்கள் பொண்ணுட்ட சொன்னனா
ஏன்ட்டதா சொன்ன ஏன்ட்டதா சொன்ன
ஒரே இதுதா இன்னிக்கு எதோ வந்து பறிச்சன்னு சொல்லி வந்திருக்கு போல நா சொன்னலே யே ப்ரெண்டஸ் காந்திபுரத்துல வேல செய்றாங்கா அவளுக்கு எல்லா பார்த்து பேச நாலுகலாமா அப்ப வந்து எனக்கு இனிமேல் எதுவுமே வேண்டா அப்படிலா சொல்லிச்சாமா
ஆ எதுவுமே வேண்டானா நா பசங்களே வேண்டமா
ஆ காதலே வேணா அது யோசி க்கு பண்றதுக்கு சரி அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடில்லா யோசிச்சிரு க்கணும்
உம் அதுதான் முதலே தெரியாதா அவளுக்கு வீட்ல அடிப்பாங்கன்னு முதலே தெரியாதா அவ தம்பிய பத் இதா
இது ஒரு ஒரு உசாரே இல்ல இப்புல்லா பண்ணா மாட்டிப்போம் மறைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதே இல்ல உம்
கணு
பேசனா நம்மள என்ன அழி இப்போ என்னான பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதுலா அழிக்கிறதுல இல்ல அப்படியே விட் து ஆனா நம்ம இப்படி பாவமா அப்படி நினைக்கிரோனா சரியில்லதா
ஆனா பண்ற வேலைலா அப்படி இல்ல பாவமா இல்ல போவியா நாளைக்கு அக்காவ பாக்க கோயம்புத்தூர்
ஆ அ ஐயோ நா லா போமாட்டே அவ கல்யாணத்துக்கு போய் இருந்ததே எனக்கு ஒரு மாரிதா இருந்துச்சு ஆனா யாருமே இல்ல குடும்போ அத்த தவிர நா மட்டும்தா மூணாவது ஆளு மற்ற எல்லா இருந்தாவங்களு குடும்பம் தா
உம் நா கேட்ட மைல்க்கல் பொண்ணு கிட்ட நா கேட்டே அவகிட்ட பேசுனதானே கு நேத்து அதா நானுமே கேட்ட எப்போ வந்தாளாமா கல்யாணத்துக்கு போய் லேட்டா தா வந்தா அவங்க வீட் லே சொந்தக்காரங்க அவளலா வந்து இருக்க மாட்டாங்க அவளே தா தனியா பண்ணிட்டூ இருந்தாப்ப இல்ல அக்கா வோட ஃபோன் கூடுத்துட்டு போயிட்டாங்க அதுனால வந்துட்டு திருப்பி வாங்குறேன்னு சொல்லி தா போது
அதுக்கப்புறம் அக்கா வந்த உடனே ஃபோன குடுத்துட்டு கிளம்பறேன்னு அம்மா கிட்ட சொன்னதுக்கு அம்மா போகாத இரு அப்படின்ட்டாங்க சேரி நானு இருந்தே ஆனா எனக்கு விட்டுட்டு வரக்கு அன்னைக்கு தோண்ல தா ஒரு மாரி அக்கா வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படி எல்லா நினச்சே ஆன அக்காவுக்கு எங்க கவல இரு க்கு
அக்காக்கு அக்கா என்ன அக்கா ஒரே அதுதா வெற்றி கொடி நாட்டடே இருக்காங்க அக்கா அவர்கிட்ட நல்ல அவர்கிட்ட நல்ல பேசுவைய நீ நல்லா
உம் நல்ல பேசுனா நல்லாதா பேசுறாரு ரொம்பெல்லாம் மோசம்ல இல்ல
உம் எங்க இருக்கு அவர் வீடு எங்க சூலூர் ரா அதா கல்யாணத்த அங்க வச்சிருக்காங்க இங்க வச்சிருக்காங்க
உம் மே அக்காவே வந்து இருகூர் த அக்காவோட குடும்ப எல்லாருமே இருகூர் தா அக்காவோட அப்பா இதா இருக் அதுனால தா இங்க வீடு இல்லைன் ன்னா அந்த சைடுல தா அக்காவும் இருந்திருப்பாங்க
ம்
அதனால எல்லாருக்கு நடுவுல வச்சிருக்காங்க இத
ஆனா தூர்தா நம்ம இன்னைக்கு வந்து போனதுலேயே போறதுக்கு வர்றதுக்கு அதுக்கே சரியாபோச்சு அங்கவந்து நம்ம ஒரு மணி நேரம் தா நம்ப இருந்துருப்போம்
அ அக்காக்கு அங்க காலேஜோட இது பஸ் இருக்கு பிரச்சன இல்ல அப்பறோ அவரு பாத்துப்பாரு அப்டிங்கற ஒரு நம்பிக்கை இருக்கு
அவர் என் அவர் என்ன வேலை செய்றாரு அவர் என்ன வேலை செய்றாரு
பாக்குற வேல
நாங்க எதிர்பக்குற வேலைலயா சேரி சேரி
அ நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சென்னை போறாங்கல
ஆமா
வேலை அவரு ஒன்ற லட்ச ரூவா சம்பாறிக்கிறாறு மாச
பரவால பரவால
ம் ம் ம்
அம்மா என்ன பண்றாங்க தூங்கிட்டாங்கலா
எங்க அம்மா தூங்கிட் ச்சி எல்லா நல்ல சாப்பாடு சாப்ட்டு தூங்கிட்டாங்க நமக்கு இப்படி ஒரு சாப்பாட கொடுத்துட்டு
இதுக்கு எதுக்கு கடைல போய் கடைல் அதுதா வேறெது இல்லியா வீட்ல
இருக்கும்மா சேமியா அந்த மார்ருக்கு அத போட் டி நாட்டிக் செஞ்சுட்ருக்கறக்கு காலைலயே சாப்ட்டுக்லான் விட்ருவ
எது சொல்ல மாட்டாங்கலா உங்க பாட்டிலா நீ இந்த டைம்க்கு ஃபோன் பேசிட்ருக்கே
ஆஹ அ சொல்லுமா அத் என்னைய சொல்லாது ம் நம்ம வீட்ல இதுதான எதுக்கு இதெல்லா மா நாங்க எங்க வீட்ல இதுதான நம்பிக்க தான எ மேல
சேர் சேரி அன்னைக்கு உங்க அப்பா சொன்னாரு வீட்டுக்கு வந்தப்ப அந்த வீட்டுக்கு வந்தப்ப சொன்னாரு பணண்டு மணி வரிக்கு ஃபோன் பேசிட்ருக்கா ஓகேங்க
அது எப்ப கேட்டாலு அந்த இந்த பொண்ணு மு கருப்பு ஃப்ரெண்டு கருப்பு ஃப்ரெண்டுன் நெனைப்பாரு ஆனா நா பேசவே மாட்டே யார் கி மி ய ஃபோன் பாக்குறது வந்து பேசுறேன் நெனப் பாருவரு
ம்
ஏ நம்பி நீ நைட்டு வீட்டுக்கே வரல சொன்னனா சொன்ன அன்னிக் மத் கிய பேசனம் இல்ல அப்றோ சனி ஞாயிறுனா வீட்டுக்கு வரதில்லைன் வரதில்ல இன்னிக் வர்ல
ஏ எங்க போயிருவா ஃரெண்ட்ஸ் வீட்டுக் போய் தூங்கிருவானா போர் அவ பண்றது எப்டி உங் அம்மா உங்க அப்பா கூட கேக்க மாட்
எங்க அம்மாவு சரி எங்க அப்பாவு சரி முன்னாலா கேட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்பற இவன் வந்து வந்து இதுக்கெல்லா போகாம பள்ளிக்கூட எல்லா போகாம இதுலைலா போய் உட்காந்துட்டு இருந்துருப்பா அப்போ இப்டிதா ஒரு இருபது முப்பது நாள் ஸ்கூல்க்கே போல அப்பறோ மிரட்டி திரும்ப ஸ்கூலுக்கு அனுப்புச்சனே எனக்கு படிக்க பிடிக்கல எனக்கு படிப்பு ஏற ல ஏறலன்னு சொல்லி திரும்ப ஒரு மூணு மாசம் பக்கம் இப்ப பள்ளிக்கூடம் போல இப்புட்லா ரொம்ப பாடாப்படுத்திட்டான் அதுக்கப்புறம் நா ஒழுங்கா படிக்கிறேன் அப்டின்னு சொ சொல்லி அவனா படி க்றா அதனால அந்த படி அதுக்காக எதுவுமே கண்டுக்காம விட்டுட்டா அவ இவனை நீ படிச்சா போது நீ என்ன வேணா பண்ணிக்கோ எங்நா எங்கேயோ போறே நான வேலைக்கு வர உங்க கூட நா படிக்க போல அப்டின்னு சொல்லி ரொம்ப பண்ணி வீட்ட விட்டு வெளி போன அனுப்பிச்சு ரெண்டு நாள் வீட்டுக்கு வராம போயி
உம் அப்பல்லா எங்க அப்பல்லாம் எங்க போனா கோச்சிட்டு போய் உட்காந்துப்பனா உம் ஓ செர்
நைட் வந்து படுத்துப்பா
ஓ
அப்பறம் எங்க அப்பா எங்கேயும் போக கூடாது வீட்டுக்குள்ளதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்க அனுப்பிச்சு திருத்துறதுக்குள்ள அப்பா சாமி
அவ சேர்ந்து சுத்துறாங்க அந்த பசங்க சரி இல்ல நினைக்கிறே
உம் இப்ப எல்லாமே ஓகேதா இப்ப எல்லாம் இதாதா இருக்கா இதுக்கல்லா கரெக்டாக போயிடற நைட் ஆனா ப்ரெண்ட் வீட்ல தா தூங்குறா
அப்படியா
உம் மட் ர நாள்னா திட்டிடுவாங்கா சனி கிழம ஞாயித்துக்கிழம தான விட்டரா இல்லை எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நாளா பதினொன்றரைக்கு தா வரா அந்த டைம் கூட வந்தாலும் வருவான்னு நினைக்கிறே ஆனா இனி வரைக்கும் வரல
உம்
ஒரே நிமிஷம் இரு கூப்பிடறே
ஆ சரி